ஆஹ் ஆஹ் கேக்குதுங்க ஆஹ் ஆஹ் ஆஹ் காலது கட் ஆயிடுச்சோ ஆமா லாங் லாங்குவேஜ் வந்து கண்டிப்பா முக்கியம் தாங்க
ஆமா ஆமாங்க
ஆனா அது இத எப்படி நம்ம கத்துக்கறதுன்னுதா தெரியல
நீங்க கத்துக்கணும்னா என்னங்க இப்ப நா வந்து எனக்கு இது தவிர மத்த கன்னடாவும் கத்துக்கணும்னு ஆசையா இருந்ததுனால நா இப்பஹ ஒரு வருஷமா கன்னட சீரியல் பாத்துட்டுவறே
ஆனா அது ஒரு நல்ல இதுதா சொல்றாங்க ஆனா எனக்கு பு தமிழே வந்து இப்ப வீட்ல தமிழ் தா பேசுவோம் எல்லாமே தமிழ் சேனல்ஸ் தா பாப்பாங்க அப்ப கூட எனக்கு அந்த தமிழ் சீரியல் பாக்க புடிக்காது ஆனா எங்க வீட்ல மருமக வந்து புதுசா எடுத்தோம் அவங்க வந்து ஹைதராபாத்ல இருந்து கல்யாணம் பண்ணி வந்தாங்க அவங்களுக்கு தமிழே தெரியாது ஆனா அவங்க தமிழ் சிரியல் பாத் பாத்துதா தமிழ் கத்துக்கிட்டாங்க
அதுதாங்க சொல்றேன் நம்மளுக்கு இப்ப ஒரு லாங்குவேஜ் வரணும் அப்படின்னா நம்ம வந்து அந்த மாரி பாத்து கத்துக்கலாம்
தெலுங்கு சீரியல் பாத்து கத்துக்கணுன்றீங்க
ஆமா
ஆனா அது ஒரு நல்ல இதுதா கரெக்ட் தா திருப்பியும் ஆனா பேசு ஆஹ் ஆஹ் ஆஹ் ஆனா எனக்கு தெலுங்கு புரியும் தெலுங்கு பேசுன புரியும் ஆனா திருப்பி ரீ மீட் பண்றதுக்கு கண்டினியுசாலம் வராது ஆ ஓரளவுக்கு அப்டியே ததக்கா புதக்காணு பேசுவோம் நல்லா இருக்கும்ங்க அதுவும் அதா அப்ப ட்ரை பண்ணி பாக்குறேன் நானும்
உஹம்
கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க ஆ ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் கேளுங்க நாங்க சொல்லி தரோம் சேரிங்க சேரிங்க நாங்க படிச்சது வந் து கு அந் கேந்திர வித் தியாலயா சோ அதனால அதுலாந் இந்தி மட்டும்தான் இந்தியன் இங் கிலிஷ் மட்டும் தா மற்றபடி வேற எந்த லாங்குவேஜ் அதுல கெடையாது உம் சோ தமிழ் வீட்ல பேசுவோ இல்லயே அந்தஸ்த் ஸ்கூல்ல உண்டாச்சு அது சி பி எஸ் இ ஆரம்பத்து அதுல இருந்து அதுல வந்து ஹிந்தி மட்டும்தான் இப்ப வரைக்கும் அதுலி ஹிந்தி மட்டும்தான்
அப்படிங்களா
அப்படிங் தமிழ் வந்து அதுல கிடையவே கெடையாது நாங்களம் இங்கிலீஷ் செப்பரேட்டா தான் படிச்சோம் ஆ நாங்க வந்து ஹிந்தி ஒரே ஒரு சப்ஜெக்ட்டு தா இருந் கும் உம் உம் ஆ நம்மளுக்கு வந்து ஃபுளுயண்ட்டா வரணும் தெரியணும் அப்படின்னு சொன்னா நம்ம தனியா எடுத்து படிச்சோம் ஆமா உம் ஆ அது ஏ என் சன் வந்து அந்த ஸ் கூலயே தான் படிக்கிறாங்க ஆனா அவங்களும் தனியாக எடுத்து அந்த ஒன்பது எக்ஸாமும் ஆஹ் முடிச்சுட்டாங்க ஆமா ஆனாலும் ஆமா ஆமாங்க அதுவும் நாங்க முடிச்சிருக்கோம் ஆமா ஆனாலும் அவருக்கும் தமிழ் தெரியாது யே பொண்ணுக்கு மட் ந்தான் இப்ப தமிழ் தெரியும் என் வீட்டுக்காரு இருக்காங்க ஆஹ் செரியா அவக ரெண்டு பேரும் ஸ்கூல்ல தமிழ் எதுதுனால எங்க தாத்தாவே இல்லன்னா தமிழ் தெரியாது
ஒரு நம்மளுக்கு எக்ஸ்ட்ராவா ஒரு லாங்குவேஜ் வருது அப்படின்னு
வருது அப்படின்னு சொன்னாலே அது ஒரு பெரும தாங்க நம்மளுக்கு கண்டிப்பா
உம் மத்தவங்க எல்லாம் சொல்லுவாங்க எனக்கு ஆறு எழு மொழி தெரியும் அப்படின்னு
ஆமா
உம்
ஆஹ் அந்த மாதிரி நம்மதான் கத்துக்க ஆசப்படணும்ங்க கண்டிப்பா
ம் நீங்க ச ல்லாம் எதுவுமே பாக்க மாட்டீங்களா
ஆஹஹா சீரியல்ல பாக்க மாட்டேன் படம் மட்டு பாப்பே படம் பாப்பே அதேதான் ஏன்னா அந்த சீரியல்ல வந்து ஆமா நீங்க எப்டி படிக்கிறது வந்து உடனே உடனே கத ஒட முடிவு தேரியணும ஆசைப்படுறீங்க எப்டி சீரியல் பாக்குறீங்க எனக்கூ அதேதான் அததுனாலதா நான் படம் பார்ப்பே ஏன்னா அதா படம் மணு மண் நேரத்துல முடிஞ்சிரல நம்மளுக்குளுக்கு கிளைமக்ஸ் ஆனா சீரியல் வந்து ரொம்ப சொல்லுவாங்க அதனாலதான் அத பாக்கவே மாட்டே நம்ம கத்துக்கிறது வந்து சீரியலா இருக்கும்ப்ப சினிமா வந்து உடனே எல்லாமே முடிஞ்சா நம் கத்துக்க முடியாது ஆக ஆ ஆ ஆ ஆ கரக்ட் ஆ ஆ அப்ப தெலுங்கு சீரியல்ல என்ன சீரியல் நல்லா இரு இப்ப பிரசண்ட
இல்லங்க நான் எனக்கூ சீரியல் பாக்குற பழக்கம்மல்லா இல்லங்க
அப்பியா
ஆஹம் நான் சீரியலே பார்க்க மாட்டே வெறும் இந்த கன்னட கத்துக்கறிறதுக்காக ஒரே ஒரு சீரியல் கன்னட சீரியல் தான் பாாரத்துட்டு வரே
செரி செரி ஆ ஆ ஆமா கன்னடவா மாத்திருவே ஓ சேரி சேரி சேரி இப்ப படம் பார்த்தாலமே எனக்கு புரியு ஆ ஆ
அந்த மாரி ஆன் ஏன்னா தமிழும் கன்னடாவும் கொஞ்சோ ஒரே மாரி இருக்குங்க
அப்டிங்களா ஆமா நீங்க கண்ணட பாத்தீங்கன்னா ரொம்ப சுலபம புரியு உங்கள்க்கு கொஞ்சொ கொஞ்சொ மாறும்
அ சின்னச்சின்
சின்ன சின்னதா மாறு அவ்ளோதாங்க அப்ப நம்ளு கத்துக்குலா ரொம் ஆமா ஆமா நீங்க உங்கள்க்கு தமிழ் வருதுன்னாலே கன்னடா வந் வந்த மாதி தா பாக்குறே
ஆஹ் அ அந்த மாரி ஓ டி டி ல வர படங்கள்லா நா மாத்தி பாப்பே ந லேங்வேஜ மாத்திட்டு பா பாப்பே நா வந்து மலையாளொதா ட்ரை பண்ணிட்ருக்க ஆனா அதுதா புரிய மாட்டேன்து
அப்டிங்ளா
ஆமா அது ரொம்பொ கொழப்பமா போது அது
அ ஏ நல்லாதா பேசுதிக சுத்தமா தமிழுலா யாருங்க தெரியாதுங்க தொல்காப்பியம் பட் டிச்சவெங்களுக்குதா சுத்தமான தமிழ் தெரியு
சுத்தமான தமிழ்ல பேசுறாங்க ஒரே ஒரு வார்த்த கூட இப்ப எ நம் எனக்கு மிஸ் ஆகுது அவங்க வந்து ஒரே ஒரு வார்த்த கூட
த்த கூட ஆ இங்லீஷோ இல்ல வேற ஏதோ வரவே வராது வேற மொழி இதே தமிழ்லதா பேசுறாங்க முழுசா தமிழ்ல பேசுறாங்ளா
நங்க
முழுசா தமிழ்ல பேசுறாங்களான்ற முழுமையா தமிழ்ல பேசனா அத வார்த்தைகள் போர்வையா வரு
ஆம்மா அதுக்குனு நா அந்த அளவுக்கு வேற என்ன பேசணுன் தோணாம பொயிடு அதுக்கப்றமா
ஆமா நம்மளோட உண்மைத்தனொ அப்றொ இருக்கால்ல
டாமா ஆமாங்க பரவால்ல ஒன்னு ரெண்டு வார்த்த வேற மொழி வந்தாலுமே தவறில்ல அப்டின் சொன்னாங்க ம் நானாது இவ்ளோ பேசுறங்க எங்க வீட்ல ஏ பைய ஏ வீட் டுக்காரல்லா ரொம்ப மோசமா பேசுவாங்க தமிழெல்
ஆ அப்டிங் ளா அவங்க எங்கயாவது தமிழ்நாடு அந்த அளவுக்கு கேவலமா பேசுவாங்க இப்ப பகுதி நேரத்துல உங்களுக்கு வேற என்ன பொழுதுபோக்கு இருக்கும் என் நா வந்து மிஷின் தைக்கிறே உம் ஜாக்கெட் தையலு இந்த மாரி எம்பிராய்டிங் போடுவேன் உம்
உம்
வெளிலயும் நீங்க தச்சு குடுப்பீங்களா இப்போ எவ்ளோ வாங்குறாங்க ஒரு பிளவுஸ் என்னங்க நா வந்து இதே ப்ரொபஷனலா வச்சிக்கல நானு ஆஹ் நா வந்து நான் தச்சிப்பேன் ஆஹ் அப்டி வச்சுக்கிறவங்க வந்து லைனிங் பிளவுஸ்க்கு நானூறு ஐநூறு வாங்குறாங்க அப்டிங்களா
ஆமா நா வந்து இருநூற்றி ஐம்பது ரூபா அப்டிதா தச்சு தரேன் நானு
லைனிங் பிளவுஸ்சைய ஆஹ் ஆரி ஒர்க் இப்பவும் பண்றீங்க
ஆஹ் பண்ணுவாங்க
அதல்லாம் எவ்ளோ வந்து வெளியில பண்ணல ஆஹ் வெளில வந்து இப்ப அவங்க ரெண்டு நாட்கள்ல வேணும்னு கேப்பாங்க அது வந்து என்னால அந்த அளவுக்கு பொறுமையா அப்படியெல்லாம் அதிலே உட்கார்ந்து பண்ணிட்டு ஆமா உங்களால கஷ்டமா இருக்கும் பண்றதுக்கு அதுக்கேத்த உரிய நேரம் கொடுத்தா உங்களால முடியும்
ஆமா ஆமா நா எதுக்கு அப்டி சொல்றேன்னா இப்ப நம்ப ஆரி ஒர்க் பண்றவங்க இவங்க எல்லாரும் பாத்தீங்கன்னா
முதுகும் முதுகு கழுத்து ஆமா ஆனா தயில் பழகுற எல்லாருக்குமே இந்த ப்ராப்ளம் வருது இந்த பிரச்சனைகள் வருது
நா அதனால வெறிய அந்த மாதிரி ஆர்டர்ஸ் எதுவும் வாங்க மாட்டன் நானு
சரி சரிங் சரிங் எனக்கு மட்டு பண்ணிக்கராத இருந்து இப்ப நா வந்து ஒரு வா ஒரு வாரத்துக்கு கூட நா பண்ணிக்கலா ஆமா பொறுமையா பண்ணிப்பிங்க ஆமா ஆமா ஆமா அது டிசைன் டிசைனா கட்றாங்க இப்போ ஆமா
க்கு ஆட்ரேட்
அ முந்தானைக்கு குச்சு கட்ற வே வேல ஆமா ஆஹ் எம்பிராய்டிங் திரட் ஒர்க்கு போட்டு குச்சு கட்டுவாங்க அது எவ்ளோ ஆகுது மினிமம் அது மினிமம் குச்சு போட்டு அது வந்து ஃபோர் ஹண்டர்ட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க ஆஹ் எம்பராய்டிரினா முந்தாணிக்கு நம்ம வந்து எ எப்டி எங்க எம்ப்ராய்டரி வரு ஆஹ் அதான் அதுல வந்து எம்ப்ராய்டிரினா எங்க முந்தாணியிலே வந்து ஓ ஓகே ஓகே குரோஷா ஒர்க் போட்டு அதுக்கப் ப்பறமா நீங் சரி அதுக்கு வந்து ரெண்டு நாள் சரியா போகுங்க ஒரு பொடவைக்கு நீங்க எள் எவ்ளோ க்ராண்டா டிசைன் போட்டாலுமே ஒரு ரெண்டு நாள் ஆஹ்
அது ஒன்னும் பிரச்சன கெடையாது
அந்த வாடிக்கையாளர் வந்து உங்களுக்கு நேரொ வந்து பகுதி நேரமா வந்து ஒழுக்கமா குடுத்தாங்க னா நீங்க வந்து நல்ல முறையில ஆமா செஞ்சு தரலா ஆமா ஆமாங்க
கத்துக்கணு அப்டின்னு சொன்னாலுமே நா இல்ல
னாலுமே நா இல்ல சும்மாவே நா சொல்லி தரேன் நா வந்து சரி சரி சரி
நீங்க வேற என்னன்